ஹலோ ஆ கேக் குதா மேம்
கேக்குது மேம் உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது மேம் பேசுங்க என்ன டாபிக் பேசலாம் நல்லா இருக்கேன் மேம் நீங்க த்தீங்களா
நானும் நல்லா இருக்கேன் உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
எல்லாம் நல்லார்க் காங்க மேம் சாப்பிட்டீங்களா அ சாப்ட்டாச்சு மேம் எல்லாரும் சாப்ட்டுட்டு பசங்கள்லாம் வெளியில அவுங்க அப்பாக்கூட அவுட்டிங் போனாங்க
அப்படியா தூங்க மாட்டாங்களா மதியான டைம்லல்லாம்
தூங்க மாட்டாங்க மேம்
அப்டியா அது செரி வெயில் ரொம்ப அதிகமா இருக்கே
ஆமா வாரத்துல ஒரு நாள் தான் லீவுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கிளம்புங்க
அப்படியா ஓகே ஓகே காலையில என்ன சமைச்சீங்க
கிர் சேமியா உப்புமா பண்ணம்
அப் டியா சேமியால உப்புமா பண்ணலாமா
பண்ணலாம்
கொஞ்சம் ரெசிப்பி சொல்லீங்களேன் எப்டின்னு
சேமியா உப்புமாவா நீங்க எவ்வளோ சேமியா எடுக்கறீங்களோ நம்ம ரவை உப்புமா கிண்டுவோம்ல
ஆமா
அதே மெஷர்மெண்ட் தான் எல்லாமே அதே மாதிரிதான் நீங்க ரவைய வறுத்துட்டு நீங்க உப்புமா பண்ணுவீங்க இது சேமியா வந்து வருத்த சேமியாவே கடையில விக்கிது
இத நீங்க வடிச்சு பண்ணுவீங்களா
இல்ல வடிச்சு பண்ண மாட்டோம் அது வந்து தண்ணில ஆமா தண்ணில ஒரு சில நேரம் என்ன பண்ணுவேன்னா அத அவுச்சு பண்ணுவேன் நம்ம இட்லி செட்டியில வச்சு தண்ணியில ஒரு ஒரு அஞ்சு நிமிஷோ ஊற போடுவே உப்பு போட்டு தண்ணீல ஒரு அஞ்சு நிமிஷோ ஊ உடன உடனே எடுத்து திரும்ப இட்லி செட்டியில வச்சு அவிச்சிருவே அவுச்சுட்டு தம்பிக்கு தேங்கா பூ சீனி போட்டு சில நேரோ கேட்கு அது நல்லா இருக்கு ஆ தேங்கா பூ சீனி கொஞ்சோ நெயி ஊத்துனம்னா சூப்பரா இருக்கு அதுவு ஆமா இல்லன்னா வெங்காயம் ஆமா வெங்காயம் பச்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருவே சில நேரங்கள்ல எப்பமாவது ரேற நம்ம உப்புமா கின்ற மாரி கேக்கு அது வந்து நம்ம எப்பயும் போல ஒரு டம்ளர் சேமியாக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு வெங்காயம் பச்ச மொளகா போட்டு தாளிச்சு விட்டு இதயு போட்டு சிம்ள தா வச்சு கிண்டணு இல்லன்னா உங்களுக்கு சடனா தண்ணிய ஃபுல்ல குடிச்சு பிடிக்க ஆரம்பச்ச ஆ அந்த மாரியு பண்ணலா அதுவு நல்லா இருக்கு
நாங்க வந்து என்ன பண்ணுவனா வடிச்சு பண்ணம் வடிச்சு என்ன பண்ண அந்த சேமியாவ தண்ணி வச்சு சேமியாவ போட்டு போட்டு அதுல உப்பு கொஞ்சோ போட்டு லைட்டா வெந்த மாதிரி வந்து தோட வடிச்சிருவோ வடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா கொஞ்சோ இந்த வெங்காய இதெல்லா கட் பண்ணி வச்சிரு போம்ள குட்டி குட்டியா ஆ இன்னோரு அடுப்பு தாளிக்குறதுக்கு என்ண ஊத்தி கடுகு அதுக்கப்றோ கறிவேப்பில இந்த கொஞ்சோ ந நறுக்கி வச்ச கொஞ்சோண்டு வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வடிச்சு வச்ச சேமியாவ அப்டியே அதுல கொட்
அப்டியே கொட்டிட்டு அப்டியே கிண்டி குடுத்து பத்துட்டேன்னா மேல சீனி தூவி சாப்பிட்டா சூப்பரா இருக்கு
ஆ ஆ ஆ நாங்க வடிக்க மாட்டோம் அப்புடமே வச்சு கிண்டிருவோம் தண்ணிலே போட்டு வெங்காயம் பச்ச மொளகா போட்டு தாளிச்சு வுட்டு ஆ சரி தண்ணி வச்சோனா கரெக்ட்டா இருக்கும் தண்ணி கூடிருச்சுனாலும் ஒரு மாதிரி கொழஞ்சு களிமாறி ஆயிடும் தண்ணி கம்மியா ஆயிட்டாலும் வேகாத மா ரி ஆயிரும்
அப்பே கரெக்ட்டா பண்ணணு மேஷர்மென்ட்லாம் கரெக்ட்டா
ஆமா நல்லா சூப்பரா வரும் ஆமா சூப்பரா இருக்கும் நல்லா உதிரி உ
நல்லா இருக்கும் எனக்கு மேக்சிமம் இந்த சேமியால இந்த கறி போட்டு பண்ணுவாங்க தெரியுமா சிக் கன் இல்லன்னா வெஜ் ஏதாவது கேரட் அதெல்லாம் போட்டு பண்ணா இன்னும் டேஸ்ட்டா இருக் கும் மேகி மாதிரி இருக்கும் நான் அந்த மாதிரி புட்டுப்பண்ணா நான் விரும்பி
ஓ சேரி சேரி மதியானம் இன்னைக்கு தம்பி வந்து மட்டன் கொழம்பு கேட்டுச்சுனுட்டு இன்னைக்கு மட்டன் கொழம்பு மட்டன் சுக்கா
அப்படியா குழந்த தனியா சுக்கா தனியா வ ச்சீங்களா
தனியா தான் வைப்போம் வீட்டுல எல்லாரும் என்ன விரும்புறாங்களோ அதை செஞ்சு குடுத்துர்றது ஆ நல்லா சாப்ட்டாச்சு நீங்க உங்க ஏரியா பக்கம் என்ன சாப் பாடு ஃபேமஸ் உங்க மாவட்டங்கள்ல ஆ
எங்க ஊர்ல ஸ்பசல்னு சொல்லிட்டு என்ன சொல்றது நாங்க வந்து தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்துலதான் எங்க ஊரு இருக்கு
பாரவல்லயே இப்ப போன வார கூட நாங்க வந்துட்டு வந்தோ சூப்பரா இருக்கு ஏரியா எங்க ஊர் பாவூர்ச்சத்து
அப்டியா இங்க குச்ச பாவூர்சத்தரோ அப்ப எங்களுக்கு பக்கதா
ஆ
இங்க இருந்து பக்கதா எங்களுக்கு கடையநல்லூர் தெரியுமா அதுதா எங்க ஊரு
அந்த ஏரியால பருப்பு கொளம்பு தான ரொம்ப ஃபேமஸ் கட கொழம்புன்னு சொல்லுவங்க பருப்பு கொழம்பு பருப்பு கொழம்பு அடிக்கடி அதான
அப்டியா எனக்கு இது தெரியல
இல்லய பருப்பு கொளம்பு வப்பாங்க கொழம்பு சொல்லுவாங்க ஏனா எல்லாத்தையு போட்டு போட்டு ஒன்னா கடஞ்சுருவாங்க நாங்க இந்த பக்க வந்து சாம்பார் வைப்போ
ஆ நாங்க வந்து உளுந்தம்பருப்பு தொவரம்பருப்பு ஓ அந்த மாரி வெப்பீங்க நாங்க அந்தஉளுந்தம்பருப்பு ஓ அதுக்கு தொவரம்பருப்பு இந்த மாதிரி ஓ இல்லன்னா அதோட ஏதாவது எஸ்டா ஆட் பண்ணணும்னா அந்த சவு
உளுந்த சாதம் எல்லா பண்ணுவீங்கல்ல அந்த பக்கோ உளுந்து சாதோ
ஆமா பண்ணுவோ உளுந்தங்கலி உளுந்து ஆமா ஆமா உளுந்து சாதோ உளுந்தங்களி அதுக்கப்றோ மருந்து சாப்பாடு தோழி பண்ணுவோ
ஆமா அத நா கேள்விப்பட்டிருக்கே ஆனா அத நானு ஒரு நாள் கூட சாப்டதில்ல அத எப்டி பண்ணனு மறு
எங்க அம்மா தா பண்ணி குடுப்பாங்க எங்களுக்கு அடிக்கடி குறுக்கு வழியா இருக்குனு சொல்லிட்டு சொல்லுவோமா அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஆ என் பயிறு என்னெல்லாமோ போட்டிருப் போ நல்லா இருக்கும் சாப்ட்றதுக்கு அத வச்சு மீன் வச்சு குடுப்பாங்க சூப்பரா இருக்கு அழகா இருக்கு வெந்தய சாப்பாடெல்லா பண்ணி குடுப்பாங்க ஒடம்புக்கு அதெல்லா ரொம்ப நல்லா இருக்கும் இங்க இங்க நாங்க அப்டித சாப்டுவோ குற்றால்லா போயிருக்கீங்க தான
ஆமா போயிருக்கோ கூட எங்க மாமா பையனுக்கு கல்யாணம் வந்திருந்தோ
வந்திருந்தீங்க ஆனா இப்ப தா சீசன் சீசன் ரொம்
குளிக்க தட விதிச்சிருந்தாங்க அந்த அன்னிக்கு நாங்க வந்த அன்னைக்கி
அப்
மெயின் அருவில ஆ ஆமா மெயின் அருவில தண்ணி வந்ச் சொல்லிட்டு குளிக்க தடை விதிச்சிருந் நாங்க அங்க ஐந்தறிவிலியு தட இருந்தது ஆமா இப்ப அதுக்கு பெறகு நா வந்துட்டு வந்த
அ இப்ப வந்து அ தண்ணி வந்து கம்மியாதா விழுது நெறய விழல உங்கூருஸ்
ஓ சேரி சேரி ஆ மழ பெய்யுது இப்போ இந்த ஒரு ரெண்டு நாளா ஆ ரெண்டு நாளா நல்லா மழ பெய்து பெய்து ஆனா பகல் ஃபுல்லா நல்லா வெயில் அடிக்குது சாயந்திரத் சாய்ந்றதுக்கு மேல மழ வந்துருது நேத்தெல்லா நைட்டு ஒரு ஏல்ற உம்
முன்னாடிதா வரும்லா அதுவா
சிவகாசிக்கு முன்னாடி இல்ல தென்காசிக்கு பக்கத்துல குற்றாலம் பக்கத்துலயே தென்காசிக்கும் குற்றாலத்துக்கும் நடுவுல இருக்கு பாவூர்சத்ரோ
பாவூர்சத்திரம் அந்த வாசக இன்னோர் நாள் இல்ல அதுக்கு எங்க இருக்கு
நீங்க சொல்றது அங்குட்டு சங்கரன் கோயில் ரோடா சுரன்ட சங்கரன் கோயில் ரோடு
ஓ அப்படியா பாவச்சு நீங்க அப்ப திருநெல்வேலி போற ரோடா ரூட்டா
திருநெல்வேலி ஆ திருநெல்வேலி ரோடு அது
ஓகே ஓகே கேள்விப்பட்டிருக்கோம் பாவ சித்திரம் அப்ப உங்களுக்கு உங்கல இருந்து அங்க எவ்வளோ தூரம் குச்சாலும் பக்கத் துலையா இல்ல தூரமா
பக்கம் ஒரு இருவது நிமிஷம் அங்க இருந்து
ஓ இங்க எங்க ஊர்ல வந்து வந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஓ நாங்க அங்க வர்றதுக்கு குத்தாளத்துக்கு பஸ் பஸ்ல வர்தா இருந்த இன்ன கொஞ்சம் ஓ அப்படின்னா ஈஸியா போயிட்டு வந்தல்லாம் அப்புறோம்
ம் இங்க எங்க ஏரியால வந்து பிரியாணி தான் ஃபேமஸ் வேணு பிரியாணி தலப்பாக்கட்டி பிரியாணி இங்கிட்ட எந்த ஐட்டம் ம் பிரியாணி ஐட்டம் தான் எங்க ஏரியா பக்கம் ஃபேமஸ்
கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க எங்க ஊர் பக்கத் துலயே நறைய கடைகள்லாம் இருக்கு நீங்க இத்தாலி எல்லாம் போயிருக்கீங்களாமே கடலூர் பக்கம் வந்திருக்கீங்களா
இல்ல அந்த பக்கம்ல நான் வந்தது ரேர்ரா தான் நான் எங்க ஆட்சி பிறந்த ஏரிதான் அந்த ஏரியா அதே அது நான் ரேர்ரா தான் எப்பமா விசேஷ சம்ன்னா மட்டும்தான் நாங்க இங்குட்டு வருவோம்
அப்படியா டிகிரி காஃபி கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு அந்த கடலைனா காபி சூப்பரா இருக்கும் அப்புறம் தொப்பி வாப்பு பிரியாணி இங்கதான் பிரியாணி அவ்வளோ அல் டிமேட்டா இருக்கு சார்
அ இங்கிட்டு வந்து பிரியாணி எங்களுக் ப்ப வந்து சீரக சம்பா தான் ரொம்ப ஃபேமஸ்
அப்டியா
ஜீரக சம்பா பிரியாணி தா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு
ஆ சேரி
அங்கிட்டு பாஸ்மதி தா போடுவாங்க என்ன
ஆமா பாஸ்மதி இந்தியா கேட் அரிசி ஒவ்வொரு விதமா அரிசி வச்சு சேர்மா நாத் நல்லா எப்டி சொல்லுது நார்மல அரி செரி நா பண்ணுவோ பிரியாணி பண்ணுவோ ஏதாது பண்ணுவோ லீ லீவு நேர எல வந்து அந்த எப்டி சொல்றது ம் எப்டிச்சு விடு எனக்கு தெரில இந்த மாரி நெறைய வெரைட்டி வெரைட்டியா பண்ணுவோ
அ அஅ செரி எனக்கு அடுத்த நீங்க பேஸ் ஓ பண்ணுவே நா வீட்லயே நா பண்ணுவே எல்லாமே பண்ணுவே தம்பிக்காக நா எல்லாமே கத்துக்கிட்டே அது என்னல்லா கேக்குதோ அத பாத்து செஞ்சு குடுத்துருவே எனக்கு தெரியு ஆமா ஆ எனக்கு தெரியறனால தம்பி அந்த வீடியோ காமிக்கோம அத பாருமா இத பாத்துட்டு செய்யுமா அப்டின்னு அ சொல் புரோ அதுக்காகவே நா செஞ்சு செஞ் இல்ல சின்ன பையந்தா
அப்டியா ஓகே இப்ப எல்லாருமே யூ டியூப்த் தானே பண்றாங்க எல்லாமே இருக்கவே இருக்கு யூ டியூப்பு
இந்த ஃபுட்லி நான்வெஜ் ஐட்டம்ன ரொம்ப புடிக்கும் அதுக்கு அதனால அது கேக் கோ அதுக்காகவே நா கடைல மேக்சிமம் வாங்கி குடுக்க மாட்டேன் அவங்க அப்பா திட்டுவாங்க கடையல்லா வாங்கினா அது அஜினனம் மோட்டோ அதெல்லா கலந்திருப்பாங்க என்ன எண்ணெயில செய்யறாங்களோ நீங்க அத போய் வாங்குறீங்கன்னு திட்டுவாங்க அதனால என்ன வேணுமோ சொ இத்தனே வீட்லயே செஞ்சு குடு அப்டிம்பாங்க
அதுமே நல்லதுதா நீங்க சொல்ற மாதிரி
ஆ என்ன சில டைம்ல கடைல வாங்கனா கெட்டு போனத வச்சுருக்காங்க இல்லன்னா வயித்துக்கு சேராம போயிரு கொழந்தைக்கு அப்டின்ற அதனால நா வீட்லயே மேக்சிமம் பண்ணிருவே அதுக்கு என்ன கேக்குதோ அத நைட்டே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவே காலைல எந்திருச்சி செஞ்சு குடுத்துருவே அதும் ரொம்ப விரும்பி சாப்ட்டு வந்துரு ஸ்கூல்ல போயி நம்ம அது கேட்குறத செஞ்சுகுடுத்துடோன சாப்பிட்டு ட்டு வந்துரு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது ஏதாவது செஞ்சோனா திரும்ப அப்டி பாக்ஸ கொண்டு வரு நா இது எனக்கு புடிக்கல இந்த சாப்பாடு பிடி புடிக்கலைன்ட்டு கொண்டு வந்துரு
அது சரி பிடிச்சத பண்ணி குடுத்தா பாக்ஸ் எல்லா காலியாயிரு அம்மா அம்மா கையால செஞ்சு குடுத்தா அன்போ பாசமு சேத்து எக்ஸ் டிரா வேற இருக்கு
மேம் கால் வந்து பத்து நிமிஷத்துக்கு தாண்டிடுச்சு கட் பண்ணிக்கலாமா ஆ சரி நா கூப்டட்டா ஆ சரி ஆ தேங்க்யு ம் இப்ப நா கூப்டட்டா ஒங்கள
ஆ
ஆ சரி தேங்க்யூ